சொல்லுப்பா
ரோஸ்
கேக்குதா ப்ரோ நல்லாதா ப்ரோ இருக்கு நீங்க சொல்லுங்க ப்ரோ
ஆ நல்லா இருக்கே ப்ரோ என்ன பண்றீங்க
ப்ரோ சும்மா தா ப்ரோ
ம் வேணா சாப்ட்டீங்களா ஆ ப்ரோ கேக்குதா ஆ சாப்டிங்ளா ஆ ஆ ஆ என் ஏ கன்னியாகுமரி
கன்னியாகுமரியா ஓகே சேம்‌ ஸ்லாங் அதே மாரி இருந்துச்சு அதா
ஓ செரி நீங்க எங்க
நா தமிழ்நாடு ப்ரோ வேலூர்
வேலூரா நா கன்னியாகுமரி தமிழ்நாடு தான ப்ரோ
இல்ல இல்ல ஆமா ஆமா கொஞ்சோ கன்ஃபியூஸ்டு ஆயிடுச்சு லைட்டா
சரி சரி நாங்களு தமிழ்நாடு தா கொஞ்சோ கேரளா ஒட்டி இருக்கோ அவ்ளோதா
ஆமாம் ப்ரோ ம்
ம் என்னம் என்னா வேல பாக்குறீங்க படி காலேஜா
ஆமாம் ப்ரோ
நா இனிமேதா ப்ரோ ஃபர்ஸ்ட் இயர்
ஃபர்ஸ்ட் இயர்ரா
ஆமா ஆமா
எந்த எந்த கோ எந்த கோர்ஸ் ப்ரோ எடுத்
நா நா வந்து சிவில் இன்ஜினியரிங்
ஓ நா பி எஸ் சி ப்ரோ பி எஸ் சி கம்ப்யூட்டர் சைன்ஸ்
செரி செரி ம் எத்தனாத் எத்தனாது இயர் எத்தனாது இயர் ப்ரோ
கேக்குதுங்ளா ப்ரோ
ஆ க்குது கேக்குது
ஃபைனல் இயர் ப்ரோ இப்ப நானு
ஃபைனல் இயரா சரி சரி ம்
என்ன ப்ரோ காலேஜ் எக்ஸ்பெக்டேஷன் எத ப்ரோ அவ்ளோல்லா எக்ஸ்பெக்ட் இப்ப அந்த மார்லா இல்ல ப்ரோ உங்களுக்கு காலேஜ் எக்ஸ்பெக்டேஷன் எப்டி இருக்கு
எனக்கு ஹெவியா இருக்குது
ம்ச் அவ்வளோலா எக்ஸ்பெக்ட் பண்ணாத ப்ரோ அவ்ளோதா ப்ரோ சொல்லுவ
அப்படியா அப்பல்லா இருக்
கோ எட் ஆ ப்ரோ இல்ல இல்ல நீங்க இப்ப சேந்திருக்க காலேஜ் கோ எட் ஆ தயவு செஞ்சு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ப்ரோ
ஓஹோ
ஏன்னா வந்து நா வந்து எப்டி சொல்றது காலேஜ் சேரும்போதெல்லா நறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சோ
ஓ
நா காலேஜ் அந்த காலேஜ் சேந்ததுக்கு வருத்தப்பட்டதோட எதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சேன்னு வருத்தப்பட்டே
செரிதா அப்பனா நோ எக்ஸ்பெக்டேஷன் சும்மா நார்மலா போனு அதானே ஒண்ணுமே நெனைக்காம போனாதா நல்லாருக்கு நம்மளுக்கு
அது கரெக்ட்டு தா ப்ரோ பட் அதுக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணாம இருக்காதிங்க உனக்கு எப்டியு காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லா கெடப்பாங்க
ஆ
அவுங்க கூட என்ஜாய் பண்ணு
செரி உங்கள பொறுத்தல எப்டி இருந்துச்சு ரொம்ப என்ஜாய்மென்ட் இருந்துச்சா எப்டி
ரொம்பல்லா சொல்ல முடியாது ப்ரோ எப்டி சொல்றது ஃபர்ட் இயர்ல்லா வந்து வெறுத்துட்டோ காலேஜ்ல வந்து எங்க ஹச் ஓ டி ஒருத்தர் இருப்பா ரசீலுன் சொல்லிட்டு
ஆ
ரொம்ப எப்டி சொல்றது ரொம்ப ஒரு மாரி பண்ணுவாரு
ஸ்ட்ரிக்டா ஸ்டிட்டா இருக்கம் மொதல
ஸ்ட்ரிக்ட்ன்னு சொல்ல முடியாது ப்ரோ ஆ எப்டி சொல்றது அவர் வந் து அடிக்க மாட்டாரு திட்ட மாட்டாரு கேர்ள்ஸ் முன்னாடி வந்து அசிங்கப்படுத் திருவாரு லைக் வந்து எப்டி சொல்றது அந்த மாரி திட்டி விட்ருவாரு கேர்ள்ஸ் முன்னாடி அது ஒரு மாரி ஷய் ஆயிடும்ல ஆ அது ஒரு மாரி ஷய் ஆயிடுல்ல அதனால அதனால அது ஃபஸ்ட் இயர் மட்டும் ரொம்ப வெறுத்துட்டோ அதுக்கப்புற காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்துட்ட பிறகு ரொம்ப ஃபன் ஆயிடுச்சு
சேரி சே ஆமா எப்டியு ஃபஸ்ட் இயரே எல்லா வா த்தியுமே ஷ்ட்ரிக்ட்டா புடிப்பாங்க காலேஜ் ஷ்ட்ரிக்டுன்னு காமிச்சுக்கிறதுக்காண்டி அதானே
ப்ரோ அதுக்குன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் முன்னாடி அப்டியா
அது அது உண்ம தா மானம் வாங்குறதெல்லா தேவையில்லாத விசியம் கோவ வரதா செய்யு
ரொம்ப அசிங்கமா திட்டுவாரு ப்ரோ ரொம்ப அசிங்கமா திட்டுவார் அதுதா கொஞ்ச ஹர்ட் ஆகு
ஓ ஒ நீங்க உங்களுக்கு த்ரீ இயர் கோர்ஸ் ஆ
ஆமா ப்ரோ தீரி இயர் பி எஸ்சி இல்ல பி எஸ்சி கம்யூட்டர் சயின்ஸ்ல
நெக்ஸ்ட் ஃபோர் இயர் வரு
சிவில் இன்ஜினியர் ஃபோர் இயந்து ப்ரோ கன்ஃபார்மா
ஆ அப்டியா எனக்கு எனக்கு நா இன்னு வந்து இப்பதா காலேஜ் இது பண்ணி வச்சிருக்கே இன்னு டேட் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல எனக்கு இன்னு அடுத்த வாரந்தா நா அடுத்த வார எங்களுக்கு இன்னு இது கவுன் கவுன்சிலிங் டேட்டே வர்லயே எங்களுக்கு
ம் பீஸ் எவ்ளோ ப்ரோ வருது பீஸ் ஸ்ட்ரக்சரு
பீஸ் வந்து பீஸா
ம்
பீஸ் வந்து ஒன் லேக் ப்ரோ பெரிய பெ பெரிய காலேஜ் ப்ரோ
ப்ரோ எங்கள்து பெரிய காலேஜ் தா ப்ரோ உரிஸ் காலேஜ் இது வந்து எப்டி சொல்றது டாக் டர் ராதாகிருஷ்ணன் தெரியுமா
ஆ ஆமா தெரியு
அவர் படிச்ச காலேஜ் இது அதனால ஃபேம்ப இதுவு யூனிவர்சிட்டி ப்ரோ திருவள்ளூர் யுனிவர்சிட்டி ப்ரோ
இது வந்து ஜாயி யூனிவர்சிட்டி ஆ
அங்க அது பெருசு போல
ஆமாமா எங்க ஏரியால இது பெருசு கன்னியாகுமரி இந்த சரௌண்டிங் இது பெருசு இப்போ இருக்கதுலயே நல்லா கிராண்டா இருக்கும் கல்ச்சுரல்ஸ் அப்டி
ஓகே ஓகே உங்க இதுல கல்ச்சுரல்ஸ்ஸு இது பண்ணுவீங்களா
ம் ஆமா ஆமா ஆமா ஆமா இங்க மேக்சிமம் அந்த பொங்கல் கிறிஸ்மஸ் அப்படிப்பட்ட எந்த கல்ச்சரஸ்னாலு ரொம்ப கிராண்டா இருக்கு
அது கரெக்ட்தா ப்ரோ ஆனா வந்து எப்டி சொல்றது உங்களுக்கு கல்ச்சுரல்ஸ் நீங்க பாக்குறீங்க பட் வந்து
இங்க பொருத்தளவு என்ஜாய் இங்க இங்க பொருத் இப்போ உள்ள காலேஜ்னா என்ஜாய்மெண்ட்ன்னு ஆயி போச்சு ப்ரோ உங்க ஏரியால இங்க வந் து ஏன்னா அந்த கல்ச்சுரல்ஸ் அதுக்கு தா மெய்னா குடுப்பாங்க ஆள் சேக்கணு அந்த இதா மு க்கியமா இங்கெல்லா பாக்குறாய்ங்க
ப்ரோ எங்க காலேஜ்ஜுல எல்லா கல்ச்சுரல்ஸ் இருக்கு ப்ரோ பட் வந்து எப்டி தெரிமா இருக்குற எடமே தெரியாது கல்ச்சுரல்ஸ்ஸு கால்ல கால்ல கல்ச்சுரல்ஸ் இருக்குன்னுவாங்க பத்து மணிக் கல்ச்சுரல்ஸ் ஸ்டார்ட் பண்ணி பத்தர மணிக் முடிச்சுடுவாங்க கல்ச்சுரல்ஸ்
இங்கெல்லா அப்பிடி இருக்காது கல்ச்சுரல்ஸ்னாலே மேக்சிமம் டி ஜே இருக்குது மேக்சிமம் காலேஜ்ல அப்டி தா
எங்க காலேஜ்லையு டி ஜேலா இருக்கு ப்ரோ டி ஜேல வந்து பழைய பாட்டு மட்டுந்தா ஓடணு பழையப் பாட்டு டு தவர வேற எந்த பாட்டுமே ஓடக்கூடாது
இங்க டி ஜே அந்த சிங்காரி சிங்காரி மேள அப் அப்பறோ அந்த மேக்சிமம் அந்த கார் கார் இதெல்லா இந்த பெரிய காலேஜ்லதாய்
ஓ அந்த மாரி அந்த மாரியா
பெருசா நடக்கு அதனாலு அது அதனால அதுக்கேத்த போல பீஸு வைப்பாங்கல்ல மேக்சிமம் பெரிய ஆக்டர்ஸ்லா வராய்ங்க கெஸ்ட்டாட்டு கீர்த்தி சுரேஷ் வந்துருக்காங்க அப்படி பெருசா
அப்டியா
ம் அதனால இங்க அப்படிதா ப்ரோ இந்த இங்க ஒரு மூணு காலேஜ் இருக்கு ப்ரோ மெயின் காலேஜ் அந்த மூணு காலேஜ் இதா நா பிளான் போட்டு வெச்சிருந்தே அதுல ஒண்ணு தா போறே
கீர்த்தி சுரேஷ் வந்தாங்களா
ஆ கீர்த்தி சுரேஷ் வந்தாங்க ப்ரோ எங்க காலேஜ்ஜுக்கு வரல எங்க பக்கத்து காலேஜ்ஜுக்கு வந்தாங்க எங்க காலேஜ்ஜு
அங்கெல்லா அந்த ஸ்ட்ரக்சர் தா போல இப்போ அங்கெல்லா வந்து காலேஜ்ஜுல உங்க கால் இப்போ உங்க காலேஜ்ஜுல ஆளுங்கள சேக்கணுனா இந்த மாரி ஆளுங்கள கூப்ட்டு அந்த மாரி
ஆ ஆளுங்கள ஆ பப்ளிசிட்டி பண்ணுவாங்க அ ஆமா மா பப்ளிசிட்டி பண்றது அந்த ஈவென்ட்ட பெருசா நடத்துறது இந்த சிங்கரி மேல அந்த கா அந்த கார் இதெல்லா கார் இதெல்லா வெச்சு
இங்கெல்லா அந்த சீனே இல்ல பரோ நாங்கெல்லா இது வரைக்கு காலேஜ் கல்ச்சுரல்ஸ்னா என்னானே தெரியாம வாழ்ந்துட்ருக்கோ
ஓ அதான் ப்ரோ இங்க வந்து அது அது தா பாக்குறாய்ங்க மெய்ன்னா ஆள் சேக்கனு அப்டின்னு அது மட்டு இல்லா ஆ அது மட்டு இல்லாம எ எங்க காலேஜ் வந்து கொஞ்சோ இது போல இப்ப நா கொஞ்சோ காலேஜ்ல செலிப்ரிட்டிஸ் இருப்பாய்ங்க தெரியுமா இன்ஸ்டால அவிங்க அவிங்க வந்து கொஞ்சோ அதிகோ
அப்போ நியூ செலிப்ரிட்டிதா போல ப்ரோ
அப்டிலா இல்ல எங்க காலேஜ்ல கொஞ்சோ அதிகோ
எங்க காலேஜ்லா ரொம் நாங்க ரொம்ப எக்ஸ்படேஷன்ஸ் வெச்சது என்னா தெரிமா ப்ரோ நா வந்து இப்போ எப்டி சொல்றது லைக் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குமே இல்ல இது எப்டி சொல்றது பாய் ஸ்கூல் தா கோயட்டு பாத்ததே இல்ல நானு
ம் ம்
ரொம்ப எக்ஸ்ப்படேஷன்ஸ் வெச்சே கோயட்டு காலேஜ்ஜு அங்கல்லா வந்து எப்டி சொல்றது ஓகே நல்லா தா இருப்பாங்க பட் வந்து எங்க கிளாஸ்ல வந்து நாலே நாலு கேர்ல்ஸ்ஸு ஓகே வா நாலு நாலு பேர்ல மூணு பேருக் கல்யாணோ ஆய்டுச்சு
அய்யய்யோ
ஒருத்திக்கு எங்கேஜ்மெண்ட் பிக்ஸ்டு இப்போ அடுத் இந்த இயர் வந்து அவளுக்கும் மேரேஜ்ஜு
ம் சூப்பர்
ஹோ ஹோல் காலேஜ்ல எப்டி இருக்கு எங்களுக்கு
இருக்கவே மன இருக்காது
ப்ரோ எதுக்கு அங்க சேந்தோ ஆயிடுச்சு அப்பறமா ப்ரெண்ட்ஸ் கின்ஸ்சு புடிச்சி
ஆ ஆனா ப பசங்க கொஞ்ச செட் ஆச்சுன்னா அது ஓடிரு அப்பற
ப்ரோ அது வீடு ப்ரோ அது காலேஜ்ன்னே சொல்ல மாட்டோ நாங்கெல்லா எப்ப வேணா போவோ எப் எப்போ வேணா வருவோ எங்க இஷ்டத்துக்கு போவோ சார் ஏதாவது சொன்னா நாங்க சாரே எதித்து கேள்வி கேப்போ என்னா சார் சொன்னா அவரே சைலண்ட் ஆயிடுவாரு என்ஜாய் பண்ணுவோ
ஆமா அது ப்ரோ இது நாப்ப நா வந்து ஸ்கூல் படிக்கும் போது டென்த் வர நா படிச்சது கோயேடுதா ஆனா என்ன லெவன்த் டுவெல்த் எங்க க்ளாஸ் வந்து பாய்ஸ் மட்டு
ஓ
எல்லா க்ளாஸ்லயு கேல்ஸ் இருப்பாய்ங்க ஜாலியா இருப்பாய்ங்க அப்டி இருக்கு ஆனா எங்களுக்கு அந்த பாய்ஸ் இருக்கும் போது நாங்க நம்ம வந்து பாய்ஸ் தானா இருக்கு பக்கத்து க்ளாஸ்ல புள்ளைக இருக்கு ஆனா நம்ம க்ளாஸ் இல்ல பசங்க மட்டு என்ன நீ வேணாலு ஆடிக்கலா ப்ரோ அது ஒண்ணு அதனால எங்களு ஆ தனி சிறந்த பசங்க இருக்கும் போது அந்த க அந்த க்ளாஸ் ரூம் வந்து தனி ஃபீலா தா இருக்கு என் நீ என்னன் நீ ஆடிக்கோ என்னன் நீ யாசிக்கோ ஒனக்குள்ள போயிடு அதே ஒரு பொண்ணு நம்ம க்ளாஸ்ல இருந்துச்சுன்னா நம்மளால அந்த ஃப்ரீடத்தோட இருக்க முடியாது
அது கரெக்ட்டு தா ப்ரோ ஏன்னா முஸ்லீம் ஹை ஸ்கூல்லல்லா அவ்ளோ என்ஜாய் பண்ணோ ப்ரோ நாங்க படிச்சது வந்து அந்த ஸ்கூல் தா அது ஒன்லி பாய்ஸ்ஸு அவ்ளோ என்ஜாய் பண்ணுவோ அந்த இன் நீங்க இன்னொரு ஒரு டூ இயர்ஸ் போய் ங்க அங்க போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு குடுத் தாலு நா போய் தாராளமா
அதேதா ப்ரோ எனக்கு வந்து எங்க க்ளஸ்ல பொண்ணுங்க கெடையாது ஆனா எனக்கு நீங்க டுவெல்த் இன்ன ஒர்காகுவீங்க நா வரே அவ்வளோதா ஏனா நம்ம பசங்க பொ யாரு இன்ட்ரெஸ்ட் பண்ணணு அவசிய கெடையாது நம்ம உண்டு நம்ம வேல உண்டு போனா ஜாலியா இருக்கோமா பச ங்களோடால வரு அவ்ளோதா
ம்
ஆனா ந காலேஜ் போம்போது எப்டியு நம்ம எல்லாருமே எக்ஸ்பக்டேஷன் வச்சிருப்பாங்க ப்ரோ ஆனா காலேஜ்ல போறோ நா பொண்ணுங்கள இது பண்றோ சைட் அடிக்கிறோ மஜா பண்றோ இருக்கோ ஆ ஆனா அது இல்லங்கும் போது அவ்வளோதா முடிஞ்சு
ப்ரோ நீ இப்பதா ப்ரோ இப்டி நிக்கிறாரு நாளா மூணு வருச அத பாத்து பாத்து வெறுத்துட்ட ப்ரோ எதுக்குடா காலேஜ் சேந்தன்னு
நீங்க சொல்றத பாக்க எனக்கு தோணுது ஸ்கூல்ல தா லெவன்த் டுவல்த் பண்ணுகல்ல
டல்லமா என்ஜாய் பண்லா ப்ரோ நீ என்ஜாய்மெண்ட் எல்லா உனக்கு கண்டிப்பா என்ஜாய்மெண்ட் இல்லாம அதுக்கு நா கேரண்டி டி எவ வேணா கேரண்டி தருவா என்ஜாய்மெண்ட் இருக்கு ம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி கிடைக்காது என்ஜாய்மெண்ட் புரிதா
அப்டி கிடைக்காது ஆனா என்ஜாய்மெண்ட் இருக்கு அதான
ஆமா ப்ரோ
ப்ரோ கால் பண்ணவா
ஆ ஓகே ப்ரோ ஓகே
ஆ நீங்க பண்றீங்களா நா பன் நீங்க பண்ணுங்க
நீங்க பண்ணுங்க ப்ரோ இல்ல நா காலர் எனக்கு இன்னு டாஸ்க் ஓப்பன் ஆவல நீங்க பண்ணுங்க தாராளமா
அப்படியா சரி சரி இல்ல எனக்கு இன்னும் மூணு கால் தா இருக்கு அதா
ஓகே ஓகே பண்ணுங்க ப்ரோ நா இருக்கே
ந இந்த மூணு கால் அதோட முடிஞ்சிடு சரி ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ
ம் கட்டாவதுர பேசுற